லுங்க சிஸ்டர் நல்லா இருக்கிங்களா?
ஏ நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே. நேத்தி கால் பண்ணிருந்தே நீங்க எடுக்கவே இல்ல
ப்பா நை நைனு அழுந்துட்டே இருந்தா எதுக்கு அழுகறானே தெரில சேரி அந்த டைமில கால் அட்டன் பண்ணேன்னா ஏ சவுண்டோட பாப்பா சவுண்டு்தா உங்களுக்கு அதிகமாக கேக்கு.
ஆமா ஆமா ஆமா.
னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டே
சரி சரி ஏன் உடம்புக்கு எதுவு முடியலய என்ன பாப்பாக்கு அழுதுட்டே இருக்கானா?
ஆஹ உடம்பு சரிலனாலு அழவாங்க சும்மா ஏதாச்சு அடம் பிடிச்சு அழுகுறதெல்லா ஜாஸ்தியா இருக்கு. எதுக்கு அழுகுறாங்கன்னே தெர்ல ஆனா அடம் பிடிச்சிட்டு அழுகுறாங்க இப்ப ஏதாச்சு வேனணு அப் அப்னு சொல்ட்டு அழுகுறாங்க இல்லைனா எதுக்கு காரணமே இல்லாமலா அழுகுறாங்க
ஆஹா ம்
காரண கண்டுபிடிக்குறது தா ரொம்ப நேர ஆவுது
ஆமா ஆமா ஏன்னா அவங்க ஸ் சொல்லவு தெரியாதுல்ல என்ன வேணுனு டே
ஆமா ஆமா
உம் அதவு டயத்துல்லா அவுங்க போகுக்கு விட்டுறாதீங்க.
ஆஹ இருந்தாலு இங்க வீட்டுல அழுவ அழுவெக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்க பாப்பாதால என்னைய ஒரு மாதிரி பாக்குறாங்க.
அதுதாங்க தவறான விஷ்யோந் தாத்தா பாட்டிங்க ரொம்ப பாசத்த காமிக்கிறோங்கிற பேர்ல அந்த பசங்களே குட்டி செவுர ஆக்கிட்டுறாங்க.
ஆமா கண்டிப்
உம். சில டைம் வந்து நானே இத ஃபேஸ் பண்ணிருக்கே ஏ பசங்க அழுதாங்கன்னா அவுங்க வந்து வேணா அது தேவேயில்லனு நா சொல்லிருப்பே அது வேணுணு நா சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு போய் அவங்க தாத்தா பாட்டிட்ட கேட்டு வாங் பாங்க
அது அவுங்கட்டனா ஈஸியா வாங்கிர்லால
அதேதா அது நானே பர்ஸ்னலா ஃபீல் பண்ணிருக்கே இதுபோல
ம் ஆமா ஆ்ஹ் பசங்ககாரன் மனசுல என்ன நெனப்பாங்க நம்ம கிட்ட சேர் நம்ம கிட்ட கேட்டா ஒன்னு நடக்காது அவ்ங்க கிட்ட கேட்டா ஈஸியா கெட சின்னுன் சொல்ட்டா அந்த மைண்ட் செட்டுக்கு போயிற்வாங்க அவுங்க
ஆமாம் ஆமா ஆது இதுவு கரெக்ட்டா எதாவ் பப்ளிக் பிளேஸ்ல இருப் இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கோ ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன்ல அப்டின்னா அந்த எடத்துல வந்து இந்த பசங்க பண்ணுங்க பாருங்க ஒரு சேட்ட அந்த எடுத் என் நம் நோ சொன்னோ அப்டினா இங்க எல்லாரு நோ சொல்லிட் தங்னா பிரச்சினல்ல நம்ம நோ சொன்னோங்கிற்துக்காகவே என் அத்தெல்லா வந்து அது வாய்ங் குடுத்துருவாங்க ஐஸ்கிரீம்லா
ஆஹ ஆஹ
அது வேண்டா இந்த க்ளைமேட்க்கு ஒத்து வராது அப்டின் நா சொல்லிருப்பே அவுங்க கேக் மாட்டாங்க ஒண்ணு குடுத்தாலு பரவால்ல போறவ்ங்க வர்ரவ்ங்கல்லா தூக்கி தூக்கி ஒன்னு குடுத்துருப் போங்க
இ யோ
அந்த எடத்துலதா எனக்கு அந்த கோவத்தயே வெளில காம்ட்டிக்க முடியாது என்ன பண்றதுன்னு தெரியாது ஆனா வீட்டுக்கு வந்து இந்த கோவ் ஃபுல்லா பசங்கள்தா எறங்கு நல்லா திட்டிடுவே இல்ல அடிச்சிடுவே அப்ப அதுங்களோட இது என்ன ஆகு இன்னுன்னா நம்மஸ் இதுனால் தா நம்ம அம்மா அடிக்கிறாங்க அவுங்க குடுக்கில தாத்தா பாட்டி குடுக்குறாங்க அப்டின்ற மாரி மாறிடுது அவுங்ளுக்கு
அது உண்மதா நான் சாப்பட மாட்டிக்கிறாங்கன் சொல்லிட்டு கரெக்ட்டா சாப்பற நேர்த்துலலா எதும் குடுக்காம பசிய வரட்டு பசி வர்ட்டுன் சொல்ட்டு வெயிட் பண்ணிட்ருப் பே ஆனா அந்த நேர்த்துல தா மு குக்கு குடுக்கிறது தீனி குடுக்கிறது சிப்ஸ் குடுக்கிறது இப்புடின்னு ஒன்னு ஒன்னா குடுத்து குடுத்து மறுபடியு அந்த பசிய வந் து அடக்கிடுவாங்க இப்ப மறுபடியு சாப்பாடு குடுத்தம்னா சுத்தமா சாப்ட மாட்டாங்க
ஆமா ஆமா அது எல்லாரு வீட்லியு நடக்கற்தாங்க
என்ன பண்றது ஆக்சுவலா இப்ப சாப்புறத விட தீனி ஐட்டம்ஸ்தா நெறையா சாப்பிட்டுட்டுருக்கா இப்போ
ஆமா நாளைக்கு எதாவது ஒன்னுன்னா ஹாஸ்பிட்லுக் தூக்கிட் போறது நம்மதா உம்
கேட்டா கடக்கா கெடைக்காதுன் சொல்ட்டு நேராவே அவுங்க தா தாத்தாட்ட போய் கேட்ருவாங்க
ஓ
முழ்ஸா
அதா, அது எல்லார் வீட்லயு இருக் தாத்தா பாட்டிங்க இருக்க வீடு எல்லாமே இப்டிதா இருக்கு. அதுவு அவங்க அந்த நேரத்ல ஒரு வார்த்த சொல்வாங்கலே. ஏ, நாங்க லா வளக்லியா.
சோ, அ, நாங்கல்லா குடுத்து வளக்லியா, டெய்லி நா கேட்டுட் தா இருக்க, இந்த வார்த்தைய.
ஆமாமா, அதுக்கு எ வீட்டுக்காரங்க இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க. நீங்க வளத் த்துதா நாங்க வளந்துருக்கமே தெரியித் தெரியுனுவாங்க. அவங்கள மட்டு நல்லா அடிச்சு வளக் இது வேண்டியது. பேர பசங்க மேல மட்டு பாசத்த கொட்ட வேண்டியது.
அதுதா அதுதா அது என்னன் தெர்ல அது எல்லார்க் எல்லார் வீட் வீட்லயு அப்டிதா போல.
ம் ஆமாமா நா கூட நெனச்ச எங் வீட்ல மட்தா இப்டி நடக்குது இந்த கலலா எனக் மட்தாஸ் தோக கதயாருக்
இல்ல இல்ல எல்லா பாப்பா அது கொழந்தைங்க இருக்குற வீட் டெய்லி இது நடக்கும்
ம் ம் ஆமாங்கா நானு சொல்லிட்டே நீங்க வந்து குடுக்க வேணான் நா சொல்லவே இல்ல ஹெல்தியாக் குடுங்க அது பிரச்சன இல்ல எனக்கு ஃப்ரூட்ஸ் குடுங்க நட்ஸ் குடுங்க அதெ ல்லா எனக்கு பிரச்சன இல்ல பட் இந்த ஆயில் ஐட்டம்ஸ் பேக்ரி ஐட்டம்ஸ் லா குடு க்காதீங்க அப்டின்னா அவங்க சொல்ற பதில் இது தா அவ நல்லா சாப்புட்றா அப்டின் ஸ்
தேதா ஐயோ எங்க வீட்ல பாக் த்த மாரியே இருக்கே ஆ இங்க பேசுறத தா அப்புடியே அங்க கோது காபி பண்றாங்க போல.
ஆமா எல்லாரு ஒரே மைண்ட் செட்தா இருக்காங்க. அதோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னுல்லா யோசிச் யோசிக்கிறது இல்ல.
உம் இவ்வம் அப்பறோ இஸ் ஸ்கூலு எத்தன வயசுல சேத்தீங்க? தம்பியா
நா கரெக்டா மூணு ரெண்டே முக்கால்.
ரெண்டே முக்கால்ல எல் கே ஜி ஜாயின் பண்ணியாச்
ஆ ஆமா.
அப்படியா? யா ஆக்சுவலா இங்கே எனக்கு என்னோட அத்தைக் கு வந்து ம்ச் விவாதம் போய்ட்டுருக்கு என்னன்னா இப்ப நா போன்ல பாத்தே இப் இப்ப உள்ள லு ரூல்ஸ் பட் அப்டி வந்து என்னென்னா ஆ மூணு வயசு முடியணு மூணு வயசு கம்ப்ளீட்டா முடிஞ்சா முடிஞ்சு நாலு வயசில ஐயய்யோ கரெக்டா தான சொல்றே.
ஆமா ஆமா
இல்லப்பா நாலு வயசு முடியணு உம் நாலு வயசு முடிஞ்சாதா எங்களுக்கு கே ஜி அஞ்சு வயசு முடிஞ்சா யூ கே ஜி ஆறு வயசு முடிஞ்சதுக்கு அப் அப்பறந்தா ஒன்னு ஃபஸ்ட் ஸ்டாண்டட் அப்பிட்ன் சொல்லி நா சொல்றே. அவுங்க என்ன சொல்றாங்க இப்ப ரெண்டு வயசு முடிஞ்சிருக்கு பாப்பாக்கு இப்பவே கே ஜி இப்பவே எல் கே ஜி அப்டின்ற மாரி அவுங்க சொல்றாங்க.
ஓ என்ன நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டட் வந்து அஞ்சு வயசுல தா ஃபஸ்ட் ஸ்டாண்ட் போடுவாங்க அஞ்சு கம்ப்ளீட் ஆக போட மாட்டாங்கல்ல.
இல்லப்பா இப்ப புது ரூலு உங்களுக்கூட நா சென் பண்றே இருங்க. அந்த புது ரூல் மார் புது ரூல் படி ஆறு வயசு முடியணும் அப்படின்னு ண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்பதான் நம்ம பப்ளிக் எழுதும் போது எந்த
அது வந்து அது வந்து இ இந்த இயர்ல பிறந்தா இல்ல நியூஸ் பாத்த இந்த வர் வருஷம் பிறந்ததுக்கு அப்புறம் உள்ள குழந்தைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது சம் அ அந்த.
பாப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப எந்த வயசல எல் கே ஜி சேர் க்கிறது
அப்பனா அங்க ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே போல கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க மூணு கம்ப்ளீட் ஆனதுக்குப்றோ போடுங்க. சில ஸ்கூல்லயே போய் நீங்க விசாரிச்சீங்க அப்படின்னாலு ப்ளே ஸ்கூல்லயே சொல்லிடுவாங்க ஃபர்ஸ்ட் டேட் ஆப் பர்த் கேட்பாங்க டேட் ஆஃப் போய் பார்த்துட்டு அவங்க சொல்லிருது என்னன்னா நீங்க அட்மிஷன் போ ல்லாம் வேண்டா னு அவங்களே சொல்லிடுவாங்க எந்த ஸ்கூலுமே இப்ப வந்து மின்னாடில்லா ஒரு காலத்துல வந்து சொல்லிட்ருந்தாங்கல்ல. ஸ்கூல்ல வந்து அமிஷன்க்காக போட்டு விட்டுறாங்க அப்பின் சொ ட்டு அதெல்லாம் இப்ப ஸ்கூல்ல எவுமே ஃபாலோ பண்றது கிடையாது. ஸ்கூல்ல வந்து ஃபஸ்ட் டேட் ஆஃப் பர்த் பாக்குறாங்க டேட் ஆஃப் பர்த் பாத்துட்டு ஏன்னா அவுங்களுக் இந்த இயர்ல வந்து டென்த் வரும்போது அவங்க ப்ராப்ளம் ஆகுமா என்னன்னு சொல்லிட்டு ஏன் நெறைய பேரு இப்ப போட்டிருக்காங்க இப்ப என்னோட பெரிய பையன் கிளாஸ்லா பாத்தீங்கன்னா என் பையன தா சின்ன பையனா தெரியவா. ஆமா அதே போல எல்லாம் இருந்துச்சு அவன் கிளாஸே வந்து ஒரு பேட்சா இருக்கு, ம ஏ அண்ட் பி பாத்தீங்கன்னா கொஞ்சோ பெரிய பசங்களா இருப்பாங்க. உம் ஏன்னா இப்போ உங்களுக்கு அகாடமிக் இயர்ங்கிறது வந்து ஜூன்ல மட்டும் ஸ்டார்ட் ஆகுதல்ல சரஸ்வதி பூஜை யப்பயும் ஒரு அட்மிஷன் போடுறாங்க, சோ அந்த ஏஜ் டிஃப் டிப்ரண்ட் வந்து அப்பயும் காமிக்குது அதனால எல்லா எந்த கிளாஸ்னு எடுத்திங்கனாலும் ஒரே வருஷத்துல பிறந்த குழந்தைங்க வந்து அந்த கிளாஸ்ல படிக்க மாட்டாங்க. அதனால நீங்க ஸ் ஸ்கூல்ல விசாரிச்சிக்கோங்க எதுவா இருந்தாலு நீ எந்த ஸ்கூல் ஃபஸ்ட சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க பாப்பாக்குன் பார்த்துட்டு அந்த ஸ்கூல விசாரிச்சீங்கனாலே அவங்களே சொல்லிடுவாங்க இந்த இயர் பிறந்திருக்காங்க அட்மிஷன் போடலாம் வேண்டா அப்படின்ட்டு.
ஓகே ஓகே ஆமா. ப்போ கேட்டு வர சொல்லணும் போயிட்டு இப்போ நெக்ஸ்ட் மந்த் ப்ரீ கே ஜி சே க்க முடியும் ஏன்னா நீங்க ப்ரீகேஜி சேத்தீங்கன்னா டைர
இல்ல டேரக்டா நான் எல் கே ஜி தான் போடு ன்றுந்த
ஓகே ஓகே அப்போ பால்வாடி அனுப்புனீங்களா அது முன்னாடி
இல்ல அதெல்லா எதுவுமே அனுப்புலப்பா டேரக்டா எல் கே ஜி தான் போனா பால்வாடி இருந்திச்சி பட் இங்கிந்து நான் பெரிய பையனுக் வந்து சின்ன பைய வந்து கைல கை கொழந்தையா இருந்தான்
ஓ சரி சரி
அவங்கே பால்வாடி போற ஸ்டேஜ்ல அப்போ கொண்டு போய் விட்டு அழச்சுட்டு வர்றதுக்கு யாரூ இல்ல அதனால அனுப்புல. டேரெக்ட்டா ச எல் கே ஜில்ல தா போட்டே
ஒன்னுக்கு ரெண்டு பேருமே தர்ட்டாருக்
ஆஹ் ஆமா ஆமா ஆமா
ஓகே ஓகே ஓகே அதான் இப்ப கேட்டு வர சொ சொல்லணும் ஆஹ் இந்த மாரி போற மாரி க ஜாயின் ப து சேக்கற மாரி இருந்தாங்கன்னா ஸ்கூல்ல சேத்தர்ணும். இல்ல அப்டின்னா இந்த ஒரு வருஷோ பால்வாடி அனுப்சிட்டு நெக்ஸ்ட் இயர் தா ஸேக் இக்கற மாரி வரூ ஏன்னா வீட்லே இருக்காங்களா வீட் ட்ல இங்க வெளாட பக்கத்ல யாருமே இல்ல அ மெயின் ரோடு பைபாஸ் தா வீட்டுல இருந்து வெளிய போனா டீ ஃப்புல் நேரோ ஃபுல்டே வந்து டிவியே பாத்திட்ருக்க மாதி இருக்கு டிவி பாத்தாலூ கண்ணுக்கு கெடுதல் தானே. அதனால சொல்லிட்டு இங்க சு நா ஸக்கூலுக்கு போனா கூட வச்ச பசங்க கூட வெளயாண்ட்கிட்டு ஜாலியா இரு பாங்க அங்க அம்மா வீடு சைட்லா ஸ்கூல் போயிருக்காங்க ஏற்கனே பால்வாடி கூட்டிட்டு போய்ருக்காங்க அங்க வந்து ஜாலியா வெளயாண்ட் ட்டு ஆஹ் வந்து வீட்டுல வந்து அசந்து தூங்கிடுவாங்க. ஆனா இப்ப வீட்லியே இருக்கிறதுனால ம் சரியா தூங்கவும் மாட்றாங்க
கரெக்ட் தா. ஏனா தனியா இருக்க பசங்கல பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த அடமண்ட்டா இருக்காங்கங்க. அது எந்த பசங்களுடையு ஜெல்லாகி வெளையாடவூ மாட் பரங்காய் இவுங்க வச்சதுதா பிடிவாதமா இருக்காங்க அந்த பசங்க நா நெறய பசங்ள நோட் பண்ணிருக்கே.
அ
அவங்க அப்படிதா இருக்காங்க. நீங்க கொண்டு போய் விட்றது நல்லதுதா. உம் பக்கத்துலே ஃப்ரீ கே ஜி போட்றீங்களோ இல்லியோ பால்வாடி இருந்துச்சின்னா அங்க அனுப்பிடுங்க.
என்ன ஸ்டர்.
பால்வாடி இருந்துச்சுன்னா அங்க அனுப்புங்க. ரொம்ப நல்லது இது
இதனால அங்க போயிட்டு அதுக்கப்றோ வேணா ஸ்கூல் சேத்துக்கலா.
ஆமா அது ஸ்கூல் போறதுக்கு கொஞ்சோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அவளுக்கு. திடீர்னு கொண்டு போய் எல்க்கேஜ் போட்டீங்க அப்டினா உங்ககிட் பிரிஞ்சு போறதுக்கோ கொஞ்சோ அழுவாங்க.
ம்
அவுங்குளுக்கு செட்
வீட்லயே இப்ப என்னைய கொஞ்சோ நேரோ தனியா இருக்க விட மாட் ட்ராங்க
ஹ ஒ ஆமா-ஆமா தனியா வேற இருக்காங்க வெளையாடவு ஆள் இல்ல.
ஆம்மா
ம் சரி சரி சிஸ்டர். சரி சிஸ்டர் பாத்துக்கோங்க பாப்பா பாத்துக்கோங்க எந்த ஸ்கூலு என்னன்னு விசாரிச்சுட்டு சொல்லுங்க நானு வேணாலு விசாரிச்சு சொல்றே எப்டி இருக்குன்னு ஃபீஸ் ஸ்டக்சர் ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு ஸ்கூல் விசாரிச்சுக்கோங்க ஃபீஸ்டேக்சர் எப்டி இருக்குன் சொல்லிட்டு.
ம் ஓகேப்பா.
நாளு பேள விசாஸ்டு போடுங்க என்ன சேரி சிஸ்டர் பாருங்க அங் சமக்கிற வேல இருக்கு பாத்துட் கூப்புறே ஓகே சிஸ்டர் பாய்.